ஹலோ கேக்து கேக்குது கேக்குது கேக்குது ப்ரோ
எங்க ப்ரோ
எங்கேயு சும்மாதா ப்ரோ
சாப்பிட்டியா ப் இல்ல ப்ரோ இப்பதா ப்ரோ வீட்ல இப்பதா வந்தே
ஆனா இன்னு சாப்புட்ல ப்ரோ கொஞ்சோ நேரோ ஆகு சாப்பிறதுக்கு
லல்மா டைமிங் சாப்புடு ப்ரோ டெய்லி
டைமிங் டைமு சாப்டறே ப்ரோ அதுதா சாப்ணு அதுதா டரை ட்ரை பண்றேன் சாப்புட முடியல ப்ரோ
கரெட் டைம் சாப்புட்டா நல்லா ஃபிட்டா இருக்கலா ப்ரோ
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஃபிட்டா கன்ஃபார்ம் இருக்கலா ப்ரோ காலேஜு நாளைக்கி ப்ரோ லீவ் லீவ் இது இப்போ நாளைக்குதா ஓப் ஓப்பன் மாரி ரஓப்பன் பண்றாங்க
அத பழே சாப்புடுவீங்களா நல்லா
காலேஜு பணோ அப்றோ
ஆ
காலேஜி போனா சாப்பிடுவோ ப்ரோ நல்லா சாப்ட மாட்டேன் சாப்டுவேன் எப்பயுமே சாப்டுற மாரி
ம் எத்தன்ன மணிக்கு விடுவாங்க காலேஜு
க்கு ரெண்டுயு ஹன்ரட்
அப்ப ரெண்றர மணி வரையு சாப்டுவீங்களா காட்டு சாப்ட போவீங்களா
டிபன் ஆ எடுத்துட்டு இருக்கும் ப்ரோ கேரியல்ல என்ன இருக்கு கேரியல்லன்னா சாப்புடுவோம்
ம்
நீங்க நீ என்ன பண்றீங்க
ப்ரோ நா கிராஜூகேட் ப்ரோ
ப்ரோ கிராஜூகேட் சர்டிபிகேட் வாங்குனாதாப் ப்ரோ கிராஜுவேட்டு அது பெரிய நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்க அவளோதா ப்ரோ
கம்ப்ளீட் இல்ல ப்ரோ குடுத்துட்டாங்க ப்ரோ
எங்க குடுத்தாங்க யாருக்கு எப்டி பாத்தாலும் ஒரு டூ இயர்ஸ் அனுபவே ஆகு ப்ரோ உங்களுக்கு டூ லேக்ஸ் ஆகும் ப்ரோ ப்ரோ அம்மா ப்ரோ இப்ப என்னா ப்ரோ பண்ணிட்டு இருகீங்க, நெக்ஸ்ட் என்னா பண்லானு ஐடியா இருக்கீங்க
நெக்ஸ்ட் அது நெக்ஸ்ட் ஒரு ஐடியா இல்ல ப்ரோ வீட்ல இருக்து நல்லா இருக்து ப்ரோ கால்லே இல்ல ப்ரோ வீட்டுல இருக்க ந நல்லா இருக்குது கால்ல எழுந் திகந்து சாப்புடுறது கேம் மாட் றது
அப்படியா ப்ரோ, ப்ரோ நீங்க ஒரு பொண்ணா பொறந்துருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்போ இதே வேலய பொண்ணும் இப்படிதான் இந்த வேலதான் செஞ்சுன்னு இருக்கு நீங்க பையனா பொறந்துட்டு
இல்லங் இல்ல இல்ல அடுத்தது நீங்க என்ன பண்ணப் போற பாக்கலல்ல
ஓ அப்டி சொல்றீங்களா
தண்ணீர் சத்தம் கேக்குது
ஓக்கே புரோ க்கும்
ம் அதுதான் புரோ நீங்க அடுத்ததா நீங்க என்ன பண்ண போறிங்க
அதுதான் இப்போ இப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணும்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு கம்பெனி குடுத்து தந்துருவேன் அதுவரைக்கும் அந்த கேப்ல ஏதாச்சும் வேலைக்கு போயிருக்கலால்ல நீங்க
என்ச்சாலே காலேல லீவு ப்ரோ
எல்லாமே பண்ணணும்னு நினைச்சா என்னா தான் புரோ பண்ணுவீங்க
எல்லாமே பண்ணணும் ஆசைதான் புரோ
ஆஹ்
ஆனா வந்து பண்ண முடிலியே
எதனால
அது தெரியல புரோ எதுனாலன்னு என்னது புரோ
லவ்வு எதாச்சும் பண்றீங்களா
ஐய்யய்யோ லவ்வுக்கு நம்மளுக்கு செட்டே ஆகாது புரோ
அப்டியா புரோ நல்லா புழுவுறீங்க புரோ
இல்ல உண்மை தான் புரோ லவ்வுக்கு நம்மளுக்கு செட்டாகாது புரோ
செட்டே ஆகாதா
சும்மா ஒருபெஸ்ட்டி மாரி பேசுனா பேசுவ புரோ
ஓக்கே ஓக்கே புரோ
அது கொஞ்சோ நாள் பெஸ்ராங்க கொஞ்சோ நாள் ஜாலியா வராங்க ங்க அப்ரோ போயிறாக
ம்ம் ம் அப்டி ஓக்கே புரோ உங்க அருமையான பெயர் புரோ
புரோ
ஓக்கே புரோ ஓக்கே புரோ அப்பா பேரு சரவணனா
ஆஹ் சரவணன் ப்ரோ சரவணன் புதுக்கோட்டை ச சரவணன்
ஓ புதுக்கோட்டை ஓக்கே புரோ புரோ இப்போ நெக்ஸ் ட்டு வந்து எப்படி சொல்றது என்ன கோர்ஸ் போடலானு இருக்கீங்க
டாலி
டேலியா ப்ரோ நா செகண்ட் டிகிரி என்ன படிக்க போறீங்கன்னு கேட்ட ப்ரோ
எம் பிஏ
எம்பிஏ பண்ட்டுனா என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க
எம்பி எ முடிச் ட்டு து டேலி இதெல்லா முடிச்சிட்டு
உம்
சும்மா ஒரு கம்பெனில போயிட்டு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் நல்லா ஒர்க் பண்ணி கம்பெனிக்கு இதுவா தா போனா ஃ சொனலா ரோஸ் எல்லா போ கூடாது
ச்சி முடிச்சாலே உங்களுக்கு மேனேஜர் ஹெச் ஆர் வந்துரு ப்ரோ அதுக்கு
அப்பிடி எல்லால ப்ரோ அப்ப எல்லாாரையுமே பச்சு முடிச்சுடுவாங்களே இப்ப எம்பியா
நம்ம ட்ரை பண்னுலா ச்சி முஷ்டா சும்மா இருந்த ட்ரை பண்ணாதானே இவங்க இங்க பாருங்க அன்னைக்கு கம்பெனிக்கு போனமே இப்டியே ஜாலியா படுத்துனு இருக்கானனுங்க
ப்ரோ அவ எல்லா சும்மா சும்மா எச்சாரு அதா
மத்த ஊரு நீ வந்த பாப்ப அதுதான்
அவல்லாம் சும்மா எச்ஆ ர் ப்ரோ எச் ஆரு மிர ருக்குறாரு முக்காபேண்டு போட்டு விட்டு நீே
ஆல மெர்டிங்னு
அவர என்னா ம மோனேஜர் சண்ட போறார மானேஜர் ந எச்சார ச போறாறு
ஆஹ் உஹ் ஆஹ்
நல்லா இருந்தது ப்ரோ
நம்ம கம்பெனி என்னாவது
அந்த கம்பென்ல வொரு அந்த கம்பெனில வொரு சூப்பர்வைசர் வொருத்ரு இருந்தாரு ப்ரோ
உம் அப்டியாப்ரோ அவரு யெனக்கு ரொம்ப ஃபிட் யெனக்கு
அப்டியாப்ரோ
உம்
அப்றம் ஒரு எட்டு நாளு நான் போன்னே
அவரு அதுல் தான் போயிருக்க மாட்டீங்களா
ஆமா ஒரு கம்பெனி போனா ஒரு விரும்பி போனோம் ஜாலியா ச்சீ யிங்க போனமா அப்டின்னுருக்க கூடாது புரோ
நம்ளுக்கு அது சரியான பண்ணு செம்ம ஜாலி ப்ரோ அவரு
உம் உம் ஒட்ட ப்ரோ புண்ணியோ சாப்பிட போகும் போது ஏ யென்னடா ச்சர் போட்டு தேத்துகோ
ஹ ஹ ப்ரோ அதெல்லாம் வந்து ன்னடா டைம் ஆவ்து டே யிப்போ வந்து போய் சாப்பிறீங்க
யென பாத்தானா உங்களுக்கு பைத்திய காரனாத்தெர்தா சிரிச்சின்னே ரிகிங்க வெய
அப்டி சொல்ல என்ன பாத்த ய உ உங்களுக்கு எளக்காரமா தெர்தா
எண்டா இப்டி பண்றீங்க கொஞ்சோ கூட
நாவருவனா நோவ் என்னான்னா பண்ற பசங்கள பசங்க இப்டிதானா இருப்ப தா ஏய் நீ செம்பெரியே வித்ருவடா
அ எனக்கு எனக்கு பொண்ணு வேண்டாக் உங்க ஊர்ல என்னப் ஆ இருக்குதுடா அர்மையா பொண்ணுங்க இருக்குது ஆனா அறுபது வயசு எழுவது வயசு ஆயாங்தா இருக்குது ச
அவரு முச்சிக்கிராருப்பா கம்ப்யூட்டரு அதுல்லா
உம் உம்
ஒரு சிஸ்டம்லே வேல செரி உடுரா கொஞ்சோ கொஞ்சோ தெரியாம் இம்மாந்துர் வேலையா போச்சி செஞ்சுட்டாங்கோ
நம்ப செஞ்சோ
நம்ப வந்து
உம்மதா அவுங்கதா மா டே இவுருக்கு தெர்லடா இவருக்கு நே க்கு தெர்ல இவுருக்கு
அதுதா சொல்றே கொஞ்சோ இவுரு ஏமாந்த்னால இவுரு சூப்பரேசன் மாரி
நான இந்தனா எம்மா பொண்ண யோவ் என்னாலெல்லா பண்ண முடியாது நானா இந்த கம்பென்ல ஒர்க் பண்றே நா அந்த கம்பென்ல ஒர்க் பண்றே அது நீ என்னா வேணா பண்ணு அவுள்தா நா சும்மா பசங்கள மிச்சு மெயின்டென் பண்ணுவ அவுள்தா உ சொல்றா மர்லா
ஆ அப்டிதா செய்யனு பசங்கள மேயின்டென் பண்ணணு அத விட்டு
அல்லி இவுரு ஸ்கேனர் எடுக்கரத்து ஸ்கேன் பண்ணிகின்னு
இவரே மூடிக்கிட்டு பண்றது இவரா பொருளெடுத்து போய் வைக்குரது அது கெடையாது கொஞ்சோ நம்ம கத்துரதே வேல ஆவாது இவர் ஆ
ஒங்க வீட்டாண்ட
ஆ
ஏய் என்னப்பா இப்டி போயிருக்கற அப்படின்னாரு னோ வானா வானா அப்படின்ன
ஹ்
ஆனந்த் காமெடிடா
அதுலே இவரே மூவ் பண்ணிவாரு இவரு ப்ப இருது அப்போ இருக்கு ஒரே தொலைல விடது னோ நானா பண்றன் ஒனக்கு எப்பா நீ வராத இந்த லைனுக்கு நீ வராது நீ ஏ வர நீ போயே இங்கிருந்து
அவரு சிரிப்பு எப்டி இருக்கு
ஃப்ரோ சரியான காமெடி ஃப்ரோ ஜாலியா இருக்கு ஃப்ரோ
ச அவ்ரு சிரிப்பு வந்து அப்படியே ப்பா சீனிவாசன் சிரிப்பு மாரியே இருக்கு
செல நேரொ கால ட்ரி ப்ரோ அண்ண ஆமா ப்ரோ
ஜால் ஃபன் அப்ப ஏம் ப்ரோ அவ்ருக் பொண்ணு மாட்ட தெரிய கண்டுபுச்சு குத்துருங்கண்ண கல்யாணம் பண்ணமா கல்யாணம் வயச வந்துச்சு ம்
காம்டி ஃபீஸா
எப்டி உங்களுக்கு எப்டி டெரரா வேணுமா
டெரரால டெரரா எந்த எட்த்துல காமெடியா இருக்கனு தெர்னுன்ல
அப்படியா
காமெடி ஃபீசாயிடு வர பொண்டாட்டி ஒனக் காமெடி
ஓ அப்டி ஓகே ப்ரோ புரியுது புரியுது புரியுது அப்டி சொல்றீங்ளா ஓகே ஓகே ஓகே அதுதா ப்ரோ
உம்
என்னா சொல்றத் து அது ஏ அவரு அப்டி இருக்காரு தெரியல இல்ல சரி நீங்க கொஞ்சொ ஒரு டீச் பண்ணுங்கள போய்ட்டு அவருக்கு
அவர்தா சொல்றாரு டே நீ சேமிட்டே என்றாரு ப்ரோ
அப்படியா அவ்வளோ அவ்வளோ பவரா ப்ரோ உனக்கு
அவுரு சொல்றாரு ப்ரோ நா பசங்க கொஞ்சோ சப்போட் பண்ணி வந்து பேசுவே இல்லே நீ கொணப்படுங்கடா எவ்ள் ரே ஒரே வேல செய்ய முடிய செய்யிறாருன்னா ப்ரோ ஷெம ஜாலி ப்ரோ ஆனா
ஓ செரி செரி ப்ரோ சரி ப்ரோ அதுதா ப்ரோ அவுரு செம ஜாலி நல்ல கேரக்ட்ரு நல்லா அவுரு நல்லா போட்டு கலாய்ச்சிகிறோ இந்த டீயூ டீ இந்த டீ பிரேக் சீன் ல்லா செர்ரான காமெடி தா ப்ரோ அந்த டீரீ அந்த அந்த டீ பிரேக் அணிக்க தா செரியான காம் பண்ணி அவரு வெச்சு ஆமா எத்த மூல ஊத்திகிற்தோ
செரி ப்ரோ